ஹலோங்க
சொல்லுங்க சார்
ஆமா மேம் ஆமா அம்மாட்ட பேசிட்டே
ஆ ஓகே என்ன சொன்னாங்க
அம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க
ஓகே அம்மாட் ஹெல்ப் பண்லால அப்ப
ஆஹ் அங்கதா மேம் போய்
ஓகே ஓகே சார்
ஓகே மேம் அப்புறம் நீங்க ஏதோ சொல்லுங்க மேம் ஏதோ என்ன உங்களுக்கு மூவிஸ்ல்லாம் புடிக்கும்
போய் பாப்பே கொரியன் சீரீஸ்
ஓகே மேம் கொரியன்ல என்னன்ன பாப்பீங்க
ஏது
இருக்கங்க மேம் எவ்வளவு வரைக்கும் பாத்துருக்கீங்க
ஆஹ் எனக்கு புடிச்சிருந்தா மட்டு பாப்பே அதுல வந்துட்டு மை ஃபேவரெட் என்னன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அ ஏலியன்
ஓகே மேம்
அதுல வந்துட்டு அவ வந்துட்டு ஏலியனா இருப்பா
ஓகே மேம்
ஆனா அந்த பையனுக்கு வந்துட்டு இவ ஏலியன்னு தெரியாது ரெண்டு பேத்துக்கு புடிச்சிரு லவ் பண்ணுவாங்க
ஓகே மேம்
அதுக்கப்பறோ அஹ் அவ வந்துட்டு எதுக்கு வந்திருப்பானா பூமியில ஏதோ வந்துட்டு உம் இந்த சிவகார்த்திகேயன் படோ இருக்குல்ல ஏலியன் வந்துட்டு வந்து அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ட்டு போவான்ல
ஆஹ் ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த மாரி
ஆ சேம் கான்ஸ் க்செப்ட் பண்ண மாதிரி சோ வந்துட்டு வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அவளுக்கு வந்துட்டு ரிட்டன் டூ இயர்ஸ்ல கெளம்பணும் இவங்க இவங்க என்ன ஆயிடும்னா இவுங்க இவுங்களுக்குள்ள லவ் வந்துரு சோ அதுக்கப்புறோ அந்த அது அப்டியே போயிட் இருக்கும் அஹ் அப்போ எங்கேஜ்மெ் டைம்ல கரெக்டா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த ஏலியன் ஓட ரியலேடிவ்ஸ் வந்து அந்த ஏலியன கூட்டிகிட்டு போயிருவாங்க
ஓகே ஓகே மேம் ஓகே மேம்
சோ இதுதா அந்த அந்த ஃபுல்லா அப்டி ஸ்டோரி போயிட்ருக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு அது முடிஞ்சிரு தோடடிஞ்சிரு அந்த ஸ்டோரி அப்படியேஸ்டாப் பயடு செகண்ட் சீசன்ல வந்துட் த்து
சொல்லுங்க மேம்